கேக்குதுங்ளா
எ
ஆஹ் நல்லா இருக்கீங்ளா தோழி
உம் நல்ல இருக்கே தோழி நீங்க நல்லாரு
வீட்ல எல்லாரு வீட்ல எல்லாரு ஆஹ் நல்லா இருக்க தோழி வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
எல்லாரு நல்லா இருக்காங்க இப்ப நம்ம பாத்தீங்க அப்டின்னா நம்ம இந்த விருந்தோம்பல் அப்படின்றத பத்தி நம்ம பேசலா தோழி அதாவ்து
கண்டிப்பா தோழி
இது நம்ம வந்து தோ வறாங்க அப்டின்னா அவ்ங்களுக் சில விருந்து முறைகள் அப்டின்லா செய்வாங்க இல்லையா ஆஹ் ப
அம்மா
ஒரே ஹாப்பி தா கொஞ்ச முன்னாடியே உள்ள கால இப்ப உள்ள காலகட்டத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் அதாவ்து அது மாரி நெறையா கொறஞ்சுருச்சு இல்லைங்ளா எனக்கு தெரிஞ்ச வரைக் கு அந்த ம அந்த முறைகள் வந்து இப்ப அழிஞ்சிக்கிட்டு வருது இல்லையா நெனைக்கிறே ஆ சோ அத பத்தி நம்ம பேசலா ஆமா இப்போ அப்ப பாத்தீங்கன்னா ஆ ஒரு ஒரு நல்ல விஷயங்களா இருக்கட்டும் அல்லது ஒரு கெட்ட விஷயங்களா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஆ நம்ம அக்க பக்கம் உள்ள வீடு இல்ல இருக்கட்டு தோழர் தோழிகளாக இருக்கட்டும் ஆ அப்படிழுது நம்ம உறவினர்கள்ல்லா அனைவருமே கூப்பிட்டு வச்சு விருந்து வெக்கிறது அப்படின் ருது வந்து வழக்கமா வச்சுட்டு இருந்தாங்க ஆமா என்ன காரணம் ஏ அதனால கூட நட்பு ரீதிய அப்படின்றது வந்து நெறைய நெறைய வந்து பகிரப்பட்டது அ இப்ப வந்து அவங்களுக்கு அவங்க கிட்ட போய் நம்ம பேசுறது நாலையையு அவங்க அவங்க பக்த்துல உள்ளவர்களை நமக்கு அறிமுகப்படுத்வதாலயும் நம்முடைய உறவு முறைகள் அப்படிங்கிறது முந்நல்ல உ எந்த நிலமையில் இருந்தது ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு அப்படின்னு பாத்தீங்க ம் அப்ப ஒரு வீ அதாவது இப்ப ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையே இல்லாம ஆ அனைவரு குமே தனி குடும்பம் வேண்டு ஒரு நெலமைக்கு தா தள்ளப்பட்டுராங்
ஆமா
அ ஒரு சில அதாவது வீட்டுல வந்து மனஸ்தாபங்கள் அப்படின்னு சொல்லி இந்த காரணங்களை விட ஆ இப்ப தண்ணியா போணு அப்படின்னா நம்ம வந்து இப்ப வேலை போ வேலைக்கு போகக்கூடிய ஒரு ஏதோ ஒரு ஆண்களா இருக்கட்டும் அல்லாவது பெண்களா இருக்கட்டும் வேலைக்கு போகக்கூடியங்க காரணத்தினால ஆ அவங்க வந்து ஒரு தண்ணி குடுத்தனம் போயிருக்காங்க அப்படின்னா சொல்லனுனா வந்து அதிகமா வந்து இப்ப அந்த நடைமுறையிலதான் இருக்கு தனி குடுத்தணும் அப்படிங்கறது வந்து சத்த பாட்டியா இருக்கட்டும் அல்லது சித்த பாட்டி மாமா அத்தைன்னு சொல்லிட்டு கூட்டுமா இருந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து அம்மா அப்பா அக்கா தங்கி தம்பி அந்த உறவு முறை இதோடையே முடிஞ்சுதான் இப்போதைக்கு இருக்கு இ இதனால வந்து இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அ இப்ப அப்போ காலகட்டத்தில் இதில நம்ம வீட்டில் ஒரு காதனி விழவாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஒரு ஒரு பேரட்டு விழாவா இருக்கட்டும் அல்லது ஒரு பிறந்தநள் விழாவா இருக்கட்டும் ஒரு நா ஒரு நண்பர்களை அழைத்து அல்லது நமக்கு முக்கியமானவர்கள்ர்கள் சொந்தகாரர்கள்அப்படின்னு சொல்றோவங்கள ஆ நம்ம நேர்ல கோ நேர்ல போயட்டு அழச் வீட்டுல பேசி அவங்க வீட்டுல ஒரு தேநீர்ல்லாம்றிக்கிட்டு இருங்க உக்காந்து பேசிட்டு அவங்கள நாம்ம வரச சொல்லி இந்த மாரியான விழாக்களா விளாக்கமாவே நம்ம வந்து கொண்டாடணும் அப்படின்னு
ஆமா தோழி கண்டிப்பா தோழி ஆனா வந்து ஒரு நேர் ந வந்து நமக்கு தோணு தோழி நம்ம எல்லோரும் கூட்டு குடும்பமாக இருந்தா நல்லா இருக்கும் ஒற்றுமையா ஒருத்தங்க ஒருத்தங்க வந்து இது பண்ணிகிட்டு ஒருத்தங்க ஒருத்தங்கப்ப ஏனா ஒடம்பு சர்லினா ஒருத்தங்க ஒருத்தங்க அது இது பண்ணிட்டு இருந்துகிட் டு பாத்துக்கறது கொள்றது எல்லாமே ஒரு சில நேரம் தோணு நமக்கு தனியா இருக்கிறது நல்லது ஏனா தனியா இருந்தா நீங்க சொல்ற மாரி வேலைக்கு போறது கொள்றது அந்த இதெல்லா நல்லா இருக்கு போனாக்கா நம்புளு ஏதோ வந்து ஒரு உதவியா இருக்கும்ல தோழி போறத்துக்கு கொள்ற த்துக்கு இதே கூட்டு குடும்பனா ஒவ்வொரு நேர நம்ம லேட்டா வரும்போது ஒரு நேர சண்ட சச்சரவு வரது சகஜந்தா தோழி ஆனா
ஆமா கண்டிப்பா அதாவது ஆ அதுதா அப்டினா என்ன பண்ணுவ சொல்ல மாரி சொல்ற மாரி பாத்திங்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி தா எல்லாத்து வீட்லயு வந்து கண்டிப்பா பிர ச்சனைகள் அப்டின் நிச்சயமா இருக் கதா செய்து பிரச்சனைமே இருக் நம்ம வந்து அதாவது நம்ம அம்மாவா இருக்கட்டும் அல்லது நமக்கு வர கூடிய மாமியாரா இருக்கட்டுமா அல்லது ஏ இல்ல அந்த மாரி அப்டின்னு உங்ளுக்கு சிக்கும்போது சண்டை சச்சுரவுகள் அப்படினு இருக்கதா செய்யுது அதையு தாண்டி வந் ஒரு சில பேர் வந்து அ ய பொறுத்து ஒன்றாக வாழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் ஒரு சில பேர் வந்து ஏதோ மனசு தாபம் வேணாம் அப்டின் சொல்லி ஒதுங்கி போய் இருக்கக்கூடியவனு இருக்கறாங்க ஆ அப்படி இருந்தாலுமே விருந்தோம்பல் அதிகம் உள்ளது ஒரு சுப நிகழ்வுக நிகழ்வுகளுக்கு போயிட்டு நம்மல்லா வந்து ஒக்காந்து எல்லாரு ஒன்னா பேசி நீங்க சாப்ட்டிங்ளா அப்டின்றதெல்லா வந் து நம்ம வந்து விசாரிச்சு சாப்பர்றோ அப்டின் டா அதெல்லா ஒரு நல்ல நிகழ்வு இல்லைங்க ளா
ஆமா தோழி
அந்த மாரி ஒரு நிகழ்வெலா இப்போ கொறஞ்சுகிட்டு வருது அப்டின் நா நெனைக்
ஆமா தோழி கண்டிப்பா தோழி எனக்கு தெரிஞ்சு மின்ன எல்லா கூட் டு நெறையா நிகழ்ச்சிக்லா போயிருக்கோ தோழி மின்னாடி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இப்பல்லா வந்து அந்த அளவுக்கு நா பெருசாலாம் போனதில்ல தோழி ஒன்னு ரெண்டு நிகழ்ச்சிக்குன் தான் தோழி நா போயிருக்க அது ஆனா வந்து எனக்கு ஆசையா இருக்கு தோழி இந்த மாரி அந்த போனு பிறந்தநாள் பங்க்ஷன் கல்யாண இது அதுக்லா போனு நாலு பேர பா நாலு பேரை பாக்லாம் கொள்ள
ஆமா கண்டிப்பா நம்ம இப்பபோ ஒரு விசேஷத்துக்கு போறோ அப்டின்னா அங்க ஒரு நாள் பாக்கறோ அவங்க கூட ஒரு அறிமுகம் ஆகுது அ நட்பு ரீதியா நம்ம வந்து பழகறோ ம் நம்ம சொல்லலா ஆனா நம்ம என்ன பண்ணிர்றோ நம்ம வந்து ஆ, அந்த மாரி ஏதோ ஒரு ஒரு எந்த ஒரு நல்ல காரியம் நம்ம வதல்லாம நம்ம வீட்லேயே நம்ம வந்து
ஆமா தோழி அப்படியும் அதையும் தாண்டி கல வும் தோழி ஒவ்வொரு நேரம் களம்பணுன்னு தோணும் போலான்னா அதுக்குள்ளே வீட்ல உள்ளவாங்களே எதுக்கு இப்போ போறீங்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி தடுக்கும் போது ஒவ்வொரு நேரம் நம்மளுமே களம்பாம இருந்துடுறோம் தோழி அது எல்லார் வீட் லயும் நடக்குது தான கண்டிப்பா
அந்த நம்ம வந்து ஆ நம்ம நம்ம அந்த மாதிரி நம்ம சுட்றது அதனால ஒருத்தர் ஒருத்தருடம் நம்ம பேசி ஆ நேரம் செலவழித்து அவர்கிட்ட பேசி உறவாட் அப்ப வந்து ஒரு நல்ல செயல்பாடு தான இருக்கு ஏனா அந்த ஒரு போது வந்து குறைஞ்சுக்கிட்டுதான் வருது அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப ஒரு
இப்ப பாத்தீங்ன்னா
ஆ அந்த திருமணத்துக்கு போறோம் அப்படின்னாக்கா ஆ அந்த குடும்பத்துல உள்ள யாரோ ஒருவர் தான் சொல்றாங்க ஆ அப்பல்லாம் ஒரு ஒரு திருமணம் அப்படின்ன கா அந்த வீட்ல போ யோ ஏழு நபர்களாக இருந்தாலும் சரி எட்டு நபர்களாக இரு அன்னக் போய்ட் க்கு அவங்க நெட் வீட்ல அவங்களோட கொஞ்சோ நல்லா பேசீட்டு பழகீட்டு சாப்ட்டுட்டு ஆ அது மாரி தா நல்லதா போயிட்டு வந்தாங்க இப் இப்ப உள்ள கால அப்டின்னு பாத்தீங்கன்னா ஆ இந்த ஆமட்டு அதாது கணவன் போறாங்க அப்றோ தா மனைவி போறங்க அவ்ளோதா ரெண்டு பேர் யாரா
ஆ ஆமா தோ ஆமாந் ழிஅதுவு என்ன தள்ளி போயிட்டு ஒரு பத்து நிமிஷத்துல கிளம்பிடு வாங் தோழி கரெட்டா ரொம்ப நேரோல்லா நம்ப இருக்கவு மாட்டோ தோழி அடுத்த பத்து நிமிஷத்துல களம்பி வந்துடுறது நம்ப
நம்ம போறோ ஏதோ ஒரு பணத்த கொழந்தைக் போக ஒரு திருமணம் நாள் விசேஷங்களுக் போறொன்னா ஆ ஒரு ஆ அதி அதிகமா ஒரு பெண்கள் தா அதிக ஆ ஒரு நல்லவே ஒரு நிகழ்ச்சிக்கு போவாங்க ஆ அப்டி வேல போலது நம்ம வந் போனோம் பாத்தப்போ ஒரு பச்சபயர் உங்க வீட்டுல என்ன பண்றீங்க என்ன வருது இது இப்பதாது நல்லது நல்ல ஒரு நிகழ்வு நல்ல திருமணங்களா இருக்கட்டும் இல்ல காதணிவிழா போல அது மாதிரி திருமணங்களுக்கு போகும் பொழுது யோசிச்சி இதுல வந்து ஆ இந்த மாரி இருப்பா இதுக்கு வந்து ஒபிடியண்ட்டா வயதிற்கு வந்த பையன் இருக்காங்க ஓ அவங்க பாத்திட்டு பொழுது ஓ இவங்களுக்கு கல்யாணோம் இந்த வயதுல ஒரு பொண்ணு இருக்கா பையன் இருக்கான் அப்டின்ற பட்சத்தில சித்ரால்லா பாக் க்கும் பொழுது வந்து ஆ திருமண இப்ப எளிமையான ஒரு சூழ்நில தான் நல்லது
கண்டிப்பா தோழி இப்ப நம்ம அந்த உறவுகள்லாம் பாக்கும் போது அவங்களுக்கும் கொழந்த பசங்க இருப்பாங்க நம்ப பசங்க வயசுலயும் இருப்பாங்க அப்பா இவங்க ரெண்டு பேர் கூடயும் கொழந்தைங்க பேசிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அவங்க நண்பர்களாகவும் வாய்ப்பு இருக்கு அந்த மேரிலாம் இருந்தா நல்லா இருக்கும்ல தோழி
இப்ப ஒருத்தர் ஒருத்தர் பாத்து பேசிக்கக்கூட இதுவா இதுவே கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்குறா கல்யா பொண்ணு இருக்கா ஒரு நேரம் நா ல்லா அவங்க போகும் பொழுது அவங்களுக்கும் சீக்கிரமாவே வரன்கள் அமைந்து ஆஹ் ஒரு திரும ஒரு அடுத்த கட்டத்துக்கு காங்க ஆனா இப்ப காலகட்டத்துக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆஹ் இப்ப நெறைய இந் மாரி ஆன்லைன்லே நெறைய அது அத்தனையு வந்து வந் இப்ப வந்து ஒரு நம்பக நண்பக தன்மையா இருக்கா அப்படின்னு பாத்தோம்னாக்க
இல்ல அ அது வந் து அந்த அளவுக்கு இல்ல தோழி என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல தோழி
ஆமா அதுதா அஹ் நம் நம தெரிந்த வரக்கூடிய வரன்கள விட அஹ் யாரோ திட்னது ஒரு மேட் மேட்ரிமோனியா இருக்கட்டும் அல்லது அந்த ஊடகங்கள் மூலியா வரக்கூடிய ஒரு வரன்கள் வந்து சரியா இப்பம் அப்டின்னா சின்ன சொல்ல முடியும் ஏன்னா ஆஹ் அப்ப உள்ள காலகட்டத்துக்கும் இப்ப உள்ள காலகட்டத்துக்கும் எவ்ளோ ஒரு வேறுபாடு கடந்து
ஆமா ந நெறையாவே இருக்கு தோழி அப்பேல்லாம் வந்து அஹ் அதா உறவினர்கள் மூலியமா மாப்ள வருது பொண்ணு வருது அதுக்கப்புறம் போயி அவுங்க மாப்ள வீட்ட போயி பாத்து விசாரிச்சு எல்லாம் பண்றது இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில செய்தி தாள்ளேலாம் போட்றாங்க பாக்கல கொள்ள ட நேராவே கல்யாணம் அதெல்லாம் பண்ணும் போது தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த மாரிலாம் தான் சந்திச்சுட்டு இருக்காங்க
இப்பல்லாம் உள்ள காலக்கட்டத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் அப்டின்னு சொல்லி பதிவு பண்ணாங்க ஆனா அந்த திருமணத்தை ஆஹ் அதிகபட்சம் ஒரு விவாகரத்து அப்டின்ற ஒரு செயல்பாடுல தான் போய் நிக் கிது அஹ் இதுனா க்கலவங்க வந்து அவுங்க திருமணம் என்ற ஒரு நிகழ்வுக்கு போனாலும் வீதி உள்ள மிக ரொம்ப விரைவிலேயே விவாகரத்து அப்டின்ற ஒரு செயல்பாடுக்கு போயிட்றாங்க
ஆமா தோழி கண்டிப்பா தோழி அது எப்டி தோழி டக்குன் முடிவெடுத்து டக்குன் பண்றாங்கன்னு எனக்கு தெரில அதுக்கப்புறம் பின்விலைவ யோசிக்க மாட்றாங்க யாருமே
ஆமா அது அது அதான் அது அப்போ உள்ள காலகட்டத்துல வந்து ஏய்யோ இவுங்கள பாக்கணும் பா அத்த இங்க இருக்காங்க மாமா இங்க இருக்
உம்
இருக்காங்க மாமா பொண்ணு இருக்கறாங்க உறவினர்கள் இருக்காங்க அப்டின்ற ஒரு காலக் கட்டத்துல தாண்டி இப்போ வந்து ஆஹ் லீவ் இந்த ஒரு தொலைக்காட்சி இடைல கூட அதுல கூட நம்ம மகள் தேடலாமா பையன் தேடலாமா பொண்ணு தேடலாமா அப்டின்ற ஒரு காலகட்டத்துக்குதான்
ஆமா தோழி அப்ப எவ்வளவுதான் கஷ் டம் வந்தாலும் அஹ் இப்ப கணவர விட்டு வரமாட்டாங்க கணவருக்காக இதுதான் இருப்பாங்க இப்ப அப்பிடில்லாம் கெடையாது தோழி புடிக்கலையா அவ்வளவுதான் நீங்க சொல்ற மாரி விவகாரத்த வாங்கிட்டு வந்துட்டே இருக்காங்க.
உள்ள காலகட்டத்துக்கு வரும் வாய்ப்பு இல்லாம இருந்தா ஏன் அதிகமாவே வந்து து உங்களுடைய தங்கங்கள் ஆஹ் அ வரணிகள் வந்து என்னா ஆஹ் மனுச்சுக்கிட்டாங்க சோ அதனால குடும்பத்த விட்டு வெளில வரோனா அந்த குடும்பத்துல உள்ள அனைவரு நம்மளு வய்ரோட வய்த்துல இருந்தாங்க ஆஹ்ஹ இப்ப அவ்ங்க ஒரு சூழ்நிலை இல்ல அப்டின் தா நானு இப்ப அவ்ங்க வந்து. அஹ் யாரு எ எந்த பைய என்ன ஏது எதுமே தெரியல ஆஹ் மீண்டும் அடுத்தலைப்புல பேசலா தோழி நன்றி
பா கண்டிப்பா தோழி நன்றி தோழி